அவ்
ஹலோ ஆ காய்டா எப்டி இருக்க
நல்லா இருக்கன்டா நீ எப்டி இருக்க
நல்லா இருக்கியா எங்க இருக்
எங்க இருக்க நா எங்க வில்லேஜ்ல இருக் கே ஊருக்கு வந்தே அம்மா வீட்
ஓக் ஓ ஓகே ஓகேடா
இப்ப நீ என்ன பண்ற எங்க இருக்க
நா இருக்கேன்டா நானும் ஊருக்கு வந்தே வெகேஷன் லீவ் விட்டாச்சுல வில்லேஜுக் வந்தாச்சு இங்க
ஓகே ஓகே
அங்க எப்டி இருக்கு வில்லேஜு கிளைமேட் வில்லேஜ்ஜு எப்டி இருக்கு சொல்லே
ஆ எங்க வில்லேஜு ஓகேவார்க்கு எங்கள்து எப்டின்னா சுத்தியு பஸ் வசதி எல்லா கெடையாது ஆ எப்டிர்ந்தாலு ஒரு ஒரு இங்க வில்லேஜுக்கு வந்து ஒரு பஸ் இருக்கு ஒரு ஒன் கிலோமீட்டர் போனா ஒரு ஒரு பஸ் மட்டு வரூ இன்னொரு ஒன் கிலோமீட்டர் போனா ஒரு ஒன் அவருக்கு ஒரு பஸ் இருக் ஆ எங்க வீட்ட சுத்தி பாத்தம்னா கிட்ட எல்லா எந்த பஸ்ஸு வராது அது மாரிதா கொஞ்சோ அவுட்டிர்ன் வையே
ஓ
ஆ கொஞ் கொஞ்சங்கறதோட நல்லாவே அவுட்டர்
ம் ஆனா அமைதியான இடோன்னே
ஆ அமைதியான எடோ இங்க தறி குடோன்னு அதிகொ தறி குடோன் அதிகோ ஆனா பக்கத்துல பக்கத்துல இல்ல எல்லா தோட்டோ தோட்டோமா இருக்கங் கா ட்டி இப்ப எங்களது ஒரு தோட்டோ அப்டின்னா ஆ ஒரு ஒரு அஞ்சு ஏக்ரா ஆறு ஏக்ரா ஏழு ஏக்ரா தள்ளி ஒரு தோட்ட வரு அப்டி பாத்தா வீடு கண்ணுக்கு தெரியிற தூரந் தாருக்
தேரி ஆ சரி ஓகே ஓகே ஆ
உம் பத்தேக்ரா பதினஞ்சு ஏக்ரா ஸ்பேஸ் வந்துரு அது யாரோ ஒருத்தரு காடா ர்க்கு தோட்டமா ர்க்கு மிக்ஸ் மிக்ஸாயி மிக்ஸாயி இருக்கு அதனால வந்து காலையில எந்திரிச் ச்சா யாரோ ஒருத்தர் முகத்த பாப்போ அப்டிங்கிறதே ரொம்ப கஷ்டந்தா நம்ம தோட்டத்த விட்டு வெளியே போனாதா ரோட்டுக்கு போனா தா அடுத்த தோட்டத்துக்காரங்கள மீட் பண்ண மு அந்த மாரி ஆ ஒனக் கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ எங்கம்மா ருக்க ஹலோ